இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் பாத்தோனா அ நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலா ஆ ஏனா இப்ப வந்து எல்லா வசதியுமே வந்து நமக்கு தொலைத்தொடர்பு வசதிலா வந்து எழுதில வந்து கெடச்சிருது அ முன்னாடி எல்லா பாத்தோம்னா நமக்கு ஆ யாருக்காவது ஏதாவது ஒரு செய்தி அனுப்பனும்னா ஒரு தபால் வந்து முன்னாடியே நம்ம எழுதி அனுப்பனு அ என் என்னைக்கு போய் சேரு அப்படின்றது நமக்கு தெரியாது ஒரு கணிப்புலதா வந்து நம்ம வந்து அவங்களுக் வந்து செய்திகள வந்து அனுப்புற மாரி இருக்கு அந்த மாரி டிலா இருந்தது அதுக்கப்பற அந்த காலம் போகப்போக என்னாச்சுனா நெறைய தொழில்நுட்ப வசதிகள் வந்து வந்துச்சு நமக்கு அ கைக்கு அடக்கமாவே இப்ப எல்லா வந்து செய்திகள் அனுப்பனுனா வொடனே வொடன் ஆ செய்தி வந்து போய் சேர்ந்துரு அ இல்லன்னா நமக்கு ஒ ஒடனே அவங்கள அழச்சு நம்மோ அ கூப்டு தகவல வந்து சொல்ற மாதிரி இந்த மாரி இப்ப வந்து அதீத வளர்ச்சி அடைஞ்சிருச் சின் சொல்லலா அ நுண்ணறிவுனு சொல்லுவாங்கள்லயா செயற்கை நுண்ணறிவு அதெல்லா இப்ப வந்து அதிகமாவே வந்து அ பயன்பட ஆரம்பிச்சிரு ச்சே ஆனா என்னனா இத நல்ல விஷ்யத்துக்கு நம்ம பயன்படுத்துனோம்னா ஒரு நல்ல விஷ்ய வந்து நடக்குறதுக் கு அ நல்லதா இருக்கு ஆனா அது தீய ஆ விஷ்யங்களுக்கு பயன்படுத்தல அது தீயதாதா போய் முடியிற அளவுக்கு இருக்கு அதுனால நம்ம என்னதா அ நமக்கு அந்த தொழில்நுட்பம் வளந்தாலு அத வந்து எப்படி நம்ம கையாளணு அப்டின்ற அளவு இருக்கு இல்லயா நீங்க அத பத்தி என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நெறைய விஷ்யங்கள் வந்து மாற்றம் அடஞ்சு ருக்கு அந்த மாற்றத்தனால என்னன்னா நெறைய பேர் வந்து பயன்பெற்ருக்காங்க ஏனா ஆ முன்னெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எதாது அதா ஒரு செய்தி அனுப்பணு எதாவது ஒரு ருத்தர்கிட்ட வந்து சொல்லணுனா அது இத்த தபால் மூலயமா அந்த மாதிரிதா போகு ஆனா இப்போ வந்து பாத்துக்கிட்டா அது ஒக்காந்த எடத்துலந்து ஒரே ஒரு அந்த மெசேஜின்னு சொல்ல கூடியது வந்து நம்ம குறுஞ்செய்தி மாரி அந்த அனுப்புனா ஆ எளிதில்ல அடுத்த நொடியே பொயி அடுத்தவங்க கிட்ட வந்து சேர்றது ரொம்ப வசதியா இருக்கே ஏனா ஒரு அவசரனா வந்து ஆ செய்யறதுக்கு ஒரு செய்தி சொல்றதுக்கு இல்லன்னா ஏதா ஒன்னு மறந்துட்டோ வெளில இப்போ கடைக்கே போனாலு மறந்துட்டோன்னா அ வீட்டுக்கு திரும்பி வந்து அவுங்க எ அதாது நம்ம வீட்ல அவுங்க மறந்துருவாங்கன் சொல்லவு முடி முடியாது அவுங்க மறந்துட்டாங்கன் அவுங்களுக்கு இங்க வந்து என்ன வேணு கேக்கவு முடியாது அத வந்து வீட்ல வந்து கேட்டுட்டு திருப்பி போற மாதிரி இருக்கு போ ஆனா இப்ப அப்டி கெடையாது எதாவது ஒண்ணு நாலு வந்து நம்ம திரும்பி ஒடனே அந்த வசதிகள்லா இருக்கறதுனால நம்ம கேக்கலா இன்னொரு பக் இப்ப என்னனா இந்த பணம் செலுத்துற அந்த வசதி வந்து ரொம்பவே அ நல்லா இருக்குன் சொல்லலா ஏனா முன்னலா அந்த சில்றய அப்டிங்கற ஒரு விஷ்ய வந்து நம்ம எல்லாத்துக்கு எடுத்து வெச்சிருக்கணு இப்ப வந்து வெளில போனா வந்து அடிக்கடி நம்ம கிட்ட கைல இருக்காது அந்த நேர வாங்கணு பாத்தது நேரா கையில இருக் இருக்காது ஆ எப்ப நம்மளுக்கு அந்த ஃபோன்ல அந்த வசதி வந்ததோ இந்த பணம் செலுத் த்த முடியும் ஃபோன்ல இருந்துன்னு அது ரொம்ப உபயோகமா இருக்கு அதாவ்து எங்க போனாலு வந்து சீக்கரமா எல்லாரு வச்சிருக்க கூடிய எளிதுல இருக்கக் கூடிய ஒரு விஷ்யமாவு மாறிருக் கு அது ஒன்னு ஆ ஏனா இப்பல்லா நானு வெளில போயிட்டோனா நம்ம எடுத் துட்டு போக மறந்தாலு அது உதவுது கடசில கை குடுக்குது ஐ அடுத்தவ்ங்க கிட்ட போய் நம்ம நிக்கணுனு இல்ல ஆ இப்பத் அதாவ்து கையிலே நம்ம பணம் இருந்தது தொலஞ்சிட்டா கூட கவல இல்ல நம்ம அந்த ஃபோன் மூலயமா நம்ம கட்டிக்கலா அந்த மாதிரியில ஒரு வசதி இருக்கறது ஆ ரொம்பவே நல்லாருக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லா வேலை வாய்ப்பு அதுக்கடுத்து வந்து பாத்தோனா வேலை வாய்ப்பு அது இன்ன விட வந்து முன்லாம் ஆ எங்க போட்றாங்க அப்டில்லா ஒரு பேப்பர்ல தா பாப்பாங்கன் கேள்விப்பட்ருக்கோ ஆ நானு பாத்துருக்கே ஆனா இப்போ வந்து இந்த தொழில்நுட்ப எப்ப வளந்ததோ எந்த கம்பெனில எங்க வந்து வேலை க்கி ஆள் எடுக்குறாங்க அப்டின்னு நம்ம ஒக்காந்த எடத்துல இருந்து ஆ இத்தன பேருக்கு பண்ணிருக்காங்க இத்தன பேரு இருக்கு அதுக் க்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அது எப்போ என்னென்ன அதுக்கு உண்டான சம்பளம் என்ன உக்காந்த எடத் த்துல இருந்தே நம்ம எல்லாத்தையு வந்து பாத்துரக்கூடிய அந்த அ நம்மளுக்கு அந்த வசதிகள் இருக்குன்றது ரொம்பவே நல்லது நீங்க சொன்ன மாதிரி இத நல்லதுக்கு எவ்ளோக்கு எவ்ளோ நம்ம சே எல்லாருக்கு நம்ம கைல இருந்தாலு நம்ம வந்து எவ்ளோ அத நல்லதா பயன்படுத்துறோமோ அது நம்ம கிட்டதா இருக்கு கண்டிப்பா
ஆ ரொம்ப சரியா சொன்னீங்க அ நம்ம அந்த இத பயன்படுத்த இல்ல நமக்கு அது ரொம்ப எளிதா இருக்குது ஆ இப்பெல்லா வயதானவர்கள் கூட ஒரு அ முந்திலா பக்கத்துல இருக்குற கடையில போய் தா என்ன பண்ணுவாங்கனா உங்களுடைய அ தொலைபேசிக்கு வந்து அந்த கட்டணத்த இது பண்ணி அ பண்ணுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கனா அப்டி கெடையாது நமக்கு அ நெறையா செயலிகள் வந்து அதுக்குன்னே இருக்கு அந்த செயலிகள் மூலியமா நம்ம வந்து அந்த பணத்த செலுத்தி ஆ என்னப் ம இது கட்டணத்த வந்து கட்டி நம்ம பேசிக்கலா அந்த மாரி நெறையா அ வந்துருச்சா அதனால இப்பலா என்ன ஆகுதுனா இந்த வயதானவர்களுக்குலா ரொம்ப எளிதா இருக்கு அ இப்ப பாத்தீங்கனா என்னுடைய பெற்றோருக்கே வந்து ஒரு சில சமயம் வந்து அ இ இப்ப வரைக்குமே வந்து அவுங்களுக்கு தெரியாது வெளிய போய் தா வந்து ஒரு இது மின்சாரத்துக்கு பணம் செலுத்துறதா இருந்தாலு எதாவதுனாலு வெளியதா போவாங்க அப்டி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்ப எனக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த மனைக்கு அ கட்டல கட்டணம் வந்து மின்சார கட்டணம் கட்டல அ நாள் முடியிற மாரி இருக்கு தேதி அ அதனால நீ என்ன பண்ணன் பாரு அப்டின் சொன்னது நா ஒடனே எ நா இருக்குற எடத்துலயே என்னுடைய கைபேசில பாத்தீங்கனா அந்த செயலி இருக்கு நா உடனே அந்த கட்டணத்த ஆ மின் இதுக்கு ஆன கட்டணத்த நா கட்டுனே அ உடனே எனக்கு அந்த வேல முடிஞ்சது அ அந்த தொகையு நம்ம செலுத்தீர்ல மாரி இருந்ததா அது வந்து ரொம்ப எளிதுல இருந்தது அ அததா என்னுடைய பெற்றோர்கள் வந்து பரவால்ல இவ்ளோ வசதி இருக்கா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அ இதுவு ஒரு நல்லதாதா இருக்கு அப்டின்னு அவுங்களுக்குல்லா நெறைய வந்து ஒரு எளிமையா இருக்கு இது வந்து க் க்ராமப்புறங்கல்லயு இதே மாரி ஒரு எளிமையான வசதிகள் வந்து அ செஞ்சு குடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவுங்களுக் குமே இன்னோ நல்லா இருக்கு ஆனா இருக்குது இப்பயுமே நெறைய வசதிகள் வந்து செஞ்சு குடுத்துட்டு தா இருக்காங்க அது நல்லது இது நல்ல விஷ்யத்துக்கு நம்ம பயன்படுத்தைல நல்லதா ந நடக்குது இதுவே ஒரு சில பேர் வந்து அ இந்த பணத்த வந்து பறிமுதல் செய்யிறது இந்த தொலைபேசி யில இருந்தே அ திருட்டு நடக்கிறது இதெல்லா இருக்கயில தா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு சங்கட்டத்த ஏற் படுத்துது நெனைக்கிறே
ஆமா கண்டிப்பா அதாவ்து நீங்க சொல்லமா சொன்ன மாதிரி அந்த நம்ம ஆ அதாவ்து நம்ம அந்த வீட் டுலருந்தே கட்டக்கூடிய அந்த கட்டணங்கள் ஆகட்டு உண்மையிலே வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட் டோ அதாவ்து யாரு கிட்ட சொல்லலா எங்க போ யார் எப்ப போய் கட்டுவாங்கன்னு தெரியாது நம்ம போற அந்த நேரமு அதாவ்து கால அவகாசமு நம்ம மறந்துருவோ இத்தன நாட் கள் குள்ள கட்டணு அப்டின்ற ஒரு விஷ்யமு மறந்துருவோ இன்னொரு பக்ககோ என்னன்னா வந்து அந்த குறிச்சிட்டு போனாங்க எவ்வளோன்றது அந்த இதே தெரியாது இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா உக்காந்த எடத் த்துல இருந்து நம்மளுடைய அந்த இது வந்து அப்பப்ப நம்மளுக்கு வந்து சேந்துரு இல்லையா அது அந்த வசதி வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது அது ஒரு இதெல்லா இந்த அளவு க்கு வந்து அ வளந்திருக்க அப்டின்னு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தாலு ஒரு பக்கோ வந்து பாத்தா ஆ இன்னொரு பக்கோ அத எப்படியெல்லா வந்து பயன்படுத்தக் கூடாதோ அப்டியெல்லா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு கட் ட்டத்துக்கு மேல ஆ இது வந்து கொஞ்சோ அ அதாவ்து அ ரொம்ப அதாவ்து படிப்புக்கா இருக்கட் டு இல்ல மத்த விஷ்யங்களுக்கா இருக்கட்டு இதெல்லா பயன்படுத்தலா ஆ மத்தபடி இத தவிர்த்து அ அதாவ்து ஒரு சில நேரோ வந்து நம்மளுக்கு அந்த அ ஏதாவ்து ஒரு செய்திகள் பாக்கணும்னாலு நம்ம வந்து இந்த ஆ அ அதாவ்து தொலைக்கா அதாவ் தொலைக்காட்சி போட்டு தா பாக்க வேண்டிய ஒரு இதுனு நம்ம நேரலையு விட்டுட்டோனா அது நம்மளுக்கு அந்த மாரி ஒரு செய்திகல்லா நம்மளுக்கு கெடைக்காது எப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இ அந்த யூடியூப் அந்த மாதிரி ஒரு செயலிகள் வசதி வந்ததோ அப்பெயிலருந்து தெரியாதத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதாவ்து நம்ம பேச்சுலரா இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு தெரியலன்னா நம்மளுக்கே ஒன்னுரு விஷ்யோ தெரியலன்னா நம்ம அதுல போட்டா ஒடனே நம்மளுக்கு அந்த நொ டி பொழுதுல கெடைக்கிறது எல்லாமே அ ஒரு நல்ல மா திரியான ஒரு விஷ்யோ தா இத வந்து நல்லதுக்கே பயன்படுத்தலா சில பேர் வந்து அத எப்டி பயன்படுத்துணுனு தெரியாம கையில அதிகமா அந்த இத வச்சிருக்குமோது வச திகள் நெறைய வாய் கெடைக்குமோது அத தவறான வழிகல்லயு பயன்படுத்துறாங்க
ரொம்ப சரியா சொன்னீங்க தவறான வழிகள்ல வந்து நறைய பயன்ப படுத்துறனாலதா என்ன ஆகுதுன்னா அ மற்ற அந்த பெரியவர்களு கொஞ்சோ பய ப்படுறாங்க அ இந்த மாரி செயலி மூலியமா இது இருக்கு நம்ம அத பண்ணிக்கலா அப்டின்னு சொன்னாலு அவுங்க வந்து பயப்படுறாங்க அ வேணா இது வேற எதாவது ஒரு ஆபத்து இதுல இருக்கு அப்டின்னு சொல்லி பயப்படுறாங்க ஏனா அதுல இந்த இப் ஏதாவது ஒரு த இந்த மாரி தவறுதல்லா நடக்குறையில அவுங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயப்படுற சூழல் வந்துரு இல்லையா அது ஒரு ப க்கம் என்னதா ஒரு இதா இருந்தாலு இன்னொரு பக்கம் வந்து நறைய தகவல்கள் வந்து குடுக்குது ஆ நீங்க சொன்னது மாதிரி எனக்குல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமையல் கூட தெரியாது ஆனா அ இந்த யூடியூப்ன்ற செயலி அப்புறோம் நறையா இந்த செயலிகள்லா இருக் குது அதெல்லா பாக்கைல அது கத்து குடுக்குது ஒரு சமையல்ல இருந்து எப்புடி செய்யணு அ எல்லா தகவலு அதுல கெடைக்குதா அப்ப வந்து எங்களுக்கு அது ரொம்ப எனக்கு எளிதா இருந்தது நறைய விஷயோ நா அந்த தகவல்ல இருந்து கத்துக்கிட்டே அ அப்ப வந்து நம்ம வெளியில போய் இப்ப இப்ப இருக்குற பெரியவுங்க கூட அங்க படிக்காதவர்கள் கூட என்னா செய்றாங்கன்னா அந்த செயலிய உபயோகப்படுத்தி அ என் எ எப்படி செய்யலா அப்டின்றதெல்லா அங்க அதுல சொல்லி் குடுக்குறாங்க இல்லயா அத பாத்துட்டு அவுங்க அதே மாதிரியே வந்து செய்யல அவுங்களுக்குலா இன்னு ஒரு படிச்ச மாரி ஒரு எளிதில வருது ஆனா அதுலயும் வந்து ஒரு அ அ என்ன சொல்லலாம் ஒரு அ தவறான விஷயம் வந்து நடக்கு என்னன்னா அ சரியான விஷயத்த அவுங்க சொல்லிருந்தாங்கன்னா அ ஒண்ணு கெடையாது அவுங்க த அ ச சரியான விஷயத்த தா பின்பற்றி இருப்பாங்க பாக்குறவுங்க ஆனா அது அவுங் அது அந்த க செய்லியில காமிக்கிற அந்த காணொலி வந்து தவறான ஒரு அ இத வந்து பரப்புறாங்க தவறான விஷயத்த வந்து சொல்றாங்க அப்டிங்கம்போது அதையுமே வந்து அவுங்க நம்புவாங்க அந்த பெரியவுங்க வந்து ஆமா இதுதா உண்ம போல அப்டின் நம்புவாங்க அதுதா இந்த எடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு அ தவறுதெல்லா நடக்குறதுனு நா நெனைக்கிறே
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு இளைஞர்களா இருந்தாங்கன்னா அவுங்க வெளி நடப் பு என்ன நடக்குதுன்னு சில ஒக்காந்த எடத்துல இருந்து ஒரு சில இது பேசுறாங்க இல்லையா வெளியில பேச்சு இதெல்லா இருக்கு இப்டி இருந்தா இப்டின்னு அ இப்ப இருக்கக் கூடிய இளைஞர்களுக்கு ச அது முக்காவாசி தெரிய தெரியிற விஷ்யோ இதே வந்து நீங்க சொல்ற மாதிரி இத தவறன்னு ஆராயிவாங்க அத பாத்துருவாங்க அவுங்களுக் கு கெடச்சிரு அதுக்கு உண்டான பதிலு இதுதா இது தப்பா சொல்லியிருக்காங்க இதத்தா அப்டின்னு நம்ப வேண்டா அப்டின்னு ஆனா இந்த பெரியவங்கல்லா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா த்தியு நம்புற மாத்தி அது பண்ணா இது வ நல்லா வந்தது அது மாதிரி எல்லாத்தையு நம்பிருவாங்க அ இருக்கறதுலே இதுதா வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமு கூட அ எதை அதாவது அவுங்களுக்கு தெரியு இத வந்து அவுங்க சொன்னா அவுங்க எளிதில இத வந்து நம்பிடுவாங் க நம்ம என்ன சொன்னாலு நம்புவாங்க அப்டிங்கிற ஒரு விஷயத்த அவுங்க மனசுல வச்சுட்டுதா இந்த மாதிரி பண்றது அதுக்கேத்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அவுங்களுக்கு அந்த அ அவுங்களுக்கு தெரியாது அ இது எப்படி வந்து பண்ணணு ஒரு சில விஷயங்கள்ல அடுத் மித்தவங்க சொல்றத வந்து அவுங்க கேட்டுப்பாங்க இப்படிதா இருக்கும் போலனு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதுதா
ஆமா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த தகவல் தொடர்பு விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல விஷயங்கள குடுத் தாலும் அதே அளவுக்கு ஒரு கெடுதலான அது உபயோகப்படுத்துறவங்களோத அவங்களுடைய கையிலதா இருக்குது அத நன்மை விஷ் யமா பயன்படுத்தலாமா இல்லை தீமை விஷயத்துக்கு பயன்படுத்தலாமா அப்டின்றது அ உண்மையாவே நறைய வந்து பேசுனோ பகிர்ந்தோ இந்த தகவல் தொடர்பு வந்து எந்த அளவுக் ல்லா வந்து உபயோகமா இருக்கு எந்த அளவுக்கு வந்து சில நேரங்கள்ல கெடுதல இருக்குன்னு உங்க கூட பேச் னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் பேசலாம் நன்றிங்க
நன்றி